ஆ
நல்லா இருக்கங் மேடம் சொல்லுங்க
ஆ சொல்லுங்க நீங்க சாப்ட்டீங்ளா உங்க வேல எல்லா முடிஞ்சதா
ஆ முடிஞ்சுது உங்கள்து
ஆ நானு இங்க எல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டங்க
அ ஓகே
சொல்லுங்க இன்னக்கு என்ன ஆ எல்லாரு நல்லா ருக்காங்க உங்க வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
ஆ நல்லா ருக்காங் மேம்
சொல்லுங்க இன்னக்கி ஏதாவ் தலைப்புல பேசலாங்ளா
ஆ சொல்லுங்க மேடம் நீங்களே தலைப்பு சூஸ் பண்ணிக்கிங்க
ஆ நானே சொல்றதுங்களா ஆ செரி ஓ நண்பர்கள் பத்தி பேசலாங்ளா
ஆ பேசுங்க மேம்
ஆ சொல்லுங்க உங்களுக்கு உங்களுக்கு நண்பர்கள் பத்தி உங்க நண்பர்கள் பத்தி சொல்லலா இல்லன்
உங்களுக்கு பாத்தீங்னா எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்ச அதிகமா இருந்துச்சு ஸ்கூல் டேஸ்ல கொஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோ ஸ்கூல் டைம்ஸ்ல அதுக்கப்றோ காலேஜ் டேஸ்ல கொஞ்சோ ரொம்ப பேடா இருந்ச்சு ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா கெடச்சது ஆனா காலேஜ்ல வந்து பேச கூடாது அப்டின்னு சொல்லி ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லா போட்டதுனால பேச முடியாம போயிடுச்சு அதுல கொஞ்சொ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒர்க் டேஸ்ல வந்ததுக்குப்பறோ ரெண்டு பிரெண்ட்ஸி ப்புமே கட் ஆயடுச்சு இப்போ எங்களுக்கு வந்து சின்ன வயசுலருந்தே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தா இருக்காங்க இந்த திருவள்ளுர் ருக்க பசங்க மட்டும் தா ஃரெண்ட்ஸ்ஸுனா அவங்க மட் ஆம்ம அது மிச்சோ இந்த குரூப்பு அந்த மாரி போன் கால் அந்த மாரி பேச க்கறதா ரெகுலர் எல்லா அவங் அவங்க ஒர்க் பாக்க போயிட்டாங்க ஆனா இந் எஜ்ஜாய் பண்ணதுலயே ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஸ்கூல் தா ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் தா அதிகமா
ஆ
என்ஜாய் பண்ணது அதுக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா எதுவும் பெருசா காலேஜிலேயோ அந்த மாரி இல்ல அதுக்கப்பறோ இப்போ இந்த ஒர்க் டேஸ்ல கொஞ்சோ இந்த வ தெருப்பசங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தா கூட வராங்க
செரி செரி உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள்‌லா கெடச்சிருக்கு இல்லைங்ளா எனக்கு அப்டி தா எப் எப்புமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல இருக்கற ஃப்ரெண்ட்ஸ்சுங்களுக்கு தா மெச்சூரிட்டி கெஞ்சோ கம்மியா இருக் இருக்கறதுனால அதுல எந்த இதுவு எதிர்பார்ப்பு இருக்காது அதனால கொஞ்சோ நல்லா இருக்கு ஃபிரெண்ட்ஸ் கிட் சேற கொஞ்சோ நல்லா இருக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும் போது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக் புரிதல் கம்மி ஆயிடு அதனால நடுவுல ஏதாது ஈகோ வரலா அந்த மாதிரி அ இருக்கு பட் எனக்கு அப்படித்தா நா வந்து நானு ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்சு காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்சு அப்பப்ப எல்லாத்துக்கிட்டயு போயிட் டச்சு இருக்கே இருந்தாலு இப்போ கல்யாணத்துக்கு அப்றோ பாத்தீங்கன்னா எயா பசங்களோட அம்மாங்க அவுங்ககிட்ட தா என்னால இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டென் பண்ண முடியிது ரெகுலரா அதாது எப்பயும் போல பேச முடியுது அவுங்க சம்மந்தமா ஏதாது இது பண்ணுவே என்னா எல்லோருமே ஒரே ஊரூல இருக்கறங்காட்டி அவுங்ககிட்ட கொஞ்சோ நெறைய அதிகமா பகிர்ந்து இருக்க முடியுது ஆனா ஃபிரெண்ட்ஸ்சுங்கிறது எப்ப யோச்சாலு ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயோ இல்லைங்களா அ ரொம்ப நல்ல ஒரு நினைவுகள நமக்கு தரு அ ஸ்கூல் டேஸ்லயு நல்லா இருக்கு ஒரு மாரி டீச்சர்ஸ் என்ன இது பண்ணுனாலு நமக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு செட் ஆஃப் இது படிக்கிறதுக்கா இருக்கட்டு சாப்பட்றக்கா இருக்கட்டு ஒரு டியூஷன் போறதா இருக்கட்டு அது ஒரு மாரி நல்லா இருக் காலேஜ் இதுலயு அதே மாரிதா ஸ்கூல் மாரி ஸ்ட்ரிக்டா இருக்காது இருந்தாலு வெளிலல்லா போறதுக்கு க காலேஜ் கிளாஸ் எல்லா கட்ட அடிச்சிட்டு அ சினிமாக் போறது வெளில எங்கேயாது சாப்டப் போறது இந்த மாரில்லா நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கே அந்த மாரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெறையா இருக்காங்க அப் இப்போ அஸ்ஸ விமனா வந்து ஒரு ஸ்டேஜ் மாற மாற மாற நாங்க கொஞ்சோ அப்டியே மாறிக்கிட்டோ
ஓ எங்களோட இது நல்ல பிரண்ட்ஷிப் தா மெயின்டென் பண்ணிருக்கீங்க
ஆமா ஆமா எனக்கே இப் யாருக் குட்டி பெருசா இது மாரியல்லா இல்ல யார் கூப்டாலு எல்லாருகிட்டயுமே டச் இருக்கு ஆனா ரெகுலரா எப்பயுமே பேசுறமா ஷேர் பண்றமா அப்டிங்கிற மாரி எல்லா வந்துட்டீங்னா இப் இப்போ இப்ப இருக்கற பிரண்ஸிங்கிட்ட தா நம்ம ஷேர் பண்ண முடியுது இது எல்லத்தோட ஒன்ஸ்சு கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் மேபி ஒர்க் பண்ணிட்டு இருக்கறாங்க அப்டின்னா அங்க ஒரு சர்க்கில்ல எப்பயுமே ஒரு டச்சில இருப் பாங்க ஏ அ ஹவுஸ் வைஃப்ஸ்கெல்லா பாத்தீங்கன்னா பெருசா ஃப்ரெண்ட்ஸ்சுங்கல்லா கொஞ்சோ கம்மியா தா இருப்பாங்க அவுங்களுக்கு அவுங்களோட இதே செரியா இருக்கு அதனால வெளில எங்கியு போகாதனால ஃப்ரெண்ட்ஷிப்புங்குறது கொஞ்சோ கம்மியா தா இருக்கு
புரியுதுங் எங்க ஃப்ரெண்ட்ஸ்சூ எப்பயுமே பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பெருசா சொல்ல தேவல்ல உங்களுக்கே தெரியு எல்லாருமே
நல்லாருக்கு பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னா நல்ல ஜை உங்ளுக்கு எந்த விதமான ட்ட உப் டைமிங் இல்லையல்ல எப்ப வேணாலு வெளியில போலா வரலா ஜாலியா இருக் கலா பச பசங்ளோட நட்புங்களது இரு அது வந்து பொண்ணுங்களுக்கு மாரி பெரிய ஒரு மாரி கட்டுப்பாடோ அந்த மாதிரிலா இருக்காது எப்போ கூப் டாலு போலா எப்போ வேணா வர்லா வெளியூர் போலா அது ஒரு மாரி நல்லாருக்கு சொல்லுங்க கேக்குதுங்ளா அதா நட்பு பத்தி பேசும்போது நேரோ போறதே தெரியாது அவங்கள பத்தி அவங்கள பத்தி பேசுறதோ அவங்கள பத்தி இப்ப திடீர்னு வந்து என்னோட ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்டு் வந்து என்கிட்ட பேசுனாங்கன்னா அந்த நாள் பூரா பாத்தீங்கன்னா அவங்களோட நினைவாவே இருக்கு நம்ம ஸ்கூல்ல நடந்தது அப்படியே மெமரிக்குள்ள வந்துட்டு போய்ட்டு இருக்கு அதே மாரிதா காலேஜ்லியு அப்டிதா ரொம்ப நல்லா நா வந்து ரொம்ப இதா இருந்தது வந்து நானு காலேஜ் படிக்கும்போதுதா ரொம்ப ரொம்ப நா நல்லா என்ஜாய் பண்ணே காலேஜ் படிக்கும்போது அதுனால ஃப்ரெண்ட்ஷிப்புங்கறது எப்பவுமே என்னோட பார்ட் என்னோட வா லைஃப்ல வந்து அது ஒரு ஒரு பெரிய முக்கியமான அங்கமா தா இருந்திருக்கு
புரியுதுங்க நம்ளுக்கு வந்து ஸ்கூல் டேஸ் பிரெண்ட்ஸ் தா அதுக்கடுத்து பாத்திங்கன்னா இப்போ நார்மலா என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லா தெரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆ அவுங்க தா இல்ல ஃபஸ்ட் பாத்திங்கன்னா நா ஸ்கூல் படிக்க போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்ல இல்லன்னா மீன்ஸ் ஒரு ஆ நா ரொம்ப அ நட் ரொம்ப பெரிய டச்சுல நா இல்ல ஆனா அவுங்க அப்பத்துல இருந்தே இருந்தாங்க நம்ம வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட தா ரொம்ப அதிகமா டச் இருந்துச்சு ஏன்னா அவுங்களோட தா வெளியே போய்கிட்டு நல்லா ஜாலியா இருந்தோ நாங்க கோயடுன்றதுனால பெருசா எதுவு இது பண்ண கேர் பண்ணிக்க மாட்டாங்க அதனால கொஞ்சோ நல்லா ஃபன்னா இருந்துச்சு ஜாலியா விளையாடிட்டு வெளியே போய்ட்டு சாப்ட்டுட்டு ஸ்டடிஸ்ஸூ அப் அப்டி கால ஸ்கூல்லியு விளையாடிட்டு அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு மிஸ் பண்ணதுன் பாத்திங்ன்னா ஸ்கூல் ப்ரண்ட்ஸதா ரொம்ப மிஸ்
ஏனா நீங்க அவுங்க கூட ரொம்ப அதிகமா நல்லா பழகிட்டு அவங்க இப்ப இல்லாத தனால நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க அவுங்கள
ஆமா அதே பாத்திங்ன்னா காலேஜ் அவ்வளோ ஒன்னு இல்ல ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நல்லாதா இருந்துச்சு நல்லா பேசுனாங்க பழகுனாங்க எல்லாமே ஓகே ஆனா அவ்வளவா ஒண்ணு சொல்லிக்ற அளவுக்கு நா எதிர்பார் நா ஸ்கூல்ல எதிர்பார்த்து ஸ்கூல்ல எதிர் இது வந்து எனக்கு அ கெடச்சிருச்சு ஆ ஆமா ஸ்கூல்ல ஆனா எதிர்ப் பாக்ல ஆனா கெடைச்சிது காலேஜ்லா நெறைய எதிர்பார்த்தா ஆனா கெடைக்ல வேஸ்ட்டா பொய்ட்டு இருந்த மாரி ஃபீல் ஆச்சு அதுக்கப்றமா அ இப்போ ஒர்க்கு அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் தெரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி இருக்கும்போது கொஞ்சோ அதுதா கடைசி வரையு வந்துட்டே இருக்கு அந்த ஃப்ரெண்டஷிப் மட்டத சைல்டுவுட் ஃப்ரண்ட் மட்டதா கடைசி வரைக்கு வராங்க வ ஒரு சில பேர் பாசிங்ளோட்ச்
ப அதா அதா புரியிது புரியிது அதா அதா அதா அது நீங்க ஒ உங்க சைல்ட் வுட் பிரெண்ட்ஸ்ங்கில நீங்க பே ரொம்ப ரொம்ப நெருக் கமா இருந்தாலு இல்லினாலு உங்குளுக்கு கூட அப்பப்ப பாக்கறதுனாலயோ இனி என்னமோ அவுங் உங்க கிட்ட நீங்க திருப்பி வந்து சேரத சேந்தங்காட்டி கொஞ்சோ நல்லா உங்களோட இதுப் போய்ட்ருக் க்கு நெனைக்கிறே எ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அமையு இல்லிங்ளா எல்லாத்துக்குமே நம்ம எதிர்பார்க்கறது நடக்காது சம் ட மா மாரி மாரிதா நடக்கு அ அப்டி பாத்தா உங்ளுதுலியாவது பரவால்ல நீங்க நெங்க நெனச்சாப் போகலா வர்லா கேக்லா இன்னைக்கி எங்க என்னோட காலேஜ் கெட் டு கெதருக்கே எ நா எவ்ளோ ட்ரை என்லா முயற்சிப் பண்ணியு என்னாலப் போகவே முடியல எப்ப தாப் பசங்ளுக்கு எ எக்ஸாம் வந்துருச்சு என்னால சுத்தமா அந்த டைம்ல என்னாலப் போவே முடியல அ அந்த குறிப்பிட்ட டே தேதிய அ ஃபிக்ஸ் பண்ணதனால என்னால அது போகவே முல்லைங்க அது னால எப்பவுமே லேடிஸ் பாத்தீங்கனா ஒரு கமிட்மெண்ட்லியே இருப்பாங்க வ பச் பசங்களனுடைய அந்த சுத் சுதந்திரோ வந்து பொண்ணுங்களுக்கு அதிகமா இல்லைன்னுதா நா சொல்ல முடியு எனா நாங்க எங்களுக்கு இதுவா அதுவாங்கறப் ப்ப நாங்க இதுகுதா முக்கியத்துவம் குடுக்க முடியு இல்லைங்ளா அதனால என்னால போ முட் டியல ஆனா அது வருத்தப்பட்டாலு அந்த போட்டோஸ் பாக்கறப்போ கொஞ்சோ சந்தோஷமாதா இருக் ருந்துச்சு இருந்தாலு என்னப் பண்றதிங்க நெறைய வுங்க நெறைய மிஸ்ஸிங்தா இப்ப ஸ்கூலா இருக்கட்டு காலேஜா இருக்கட்டு அதுக்கப்பறம் பாத்தீங்னா நா ஒர்க் பண்ண ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ண அங்கியு அப்புடுதா அங்க இன்னுமே நா ரொம்ப நல்லா அ ரொம்ப எனக்கு பெரிய எக்ஸ்போஷர் அங்க கெடச்சது அதனால நெறைய ஒருப் எ அவுங்க அ ஆக்சுவலா அவுங்ககிட்டதா இப்போ கூட நானு ஒரு பேசறது பழகறதெல்லாம் பாத்திங்கனா நானு எப்பயாச்சு கூப்புடுவே பேசுவே
ம் நாங்க எப்போதுமே சைல்டுவுட் ஃப்ரெண்ட்தா அதே மாரிதா எத்தன இப் இப்போ அதுக்கப்றோ ஒரு சில ரியாலிட்டி தெரிய வர ஆரம்பிச்சிருச்சி என்னதா ஸ்கூல் ஃப்ரெண்டஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்னதா கடைக்க கெடச்சாலு எவ்ளோப் பெரியக் கே ஆனாப் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து பெரிய கேங் ஒன்னு இருந்ச்சி அது வந்து ரொ என்டே இல்லாத மாரி போச்சி ஃப்ரெண்ட்ஷிப்ல யாரு என்ன எ து எதுமே தெரியாம அப்டியே ப்ரெண்ட்ஸ் பெருசா ஆ ஃப்ரெண்ட்டு ஆ வுட் கே அப்டின்ற மாரிப் போய்கிட்டே இருந்துச்சி ஆனா ஸ்கூல் ஃபிரெண்ட்ஸ்ல ஒருக் அ எப்டி செக்ஷன் செக்ஷனாப் பிரிச்சி ஃபாட்டி ஃபைவ் ஃபாட்டி ஃபைவ் ஃபாட்டி அதா ஃபிரெண்ட்ஷிப் அந்த நாப்த்தஞ்சிப் பேர் அவ்ளதா ஆனாச் காலேஜ்ல வந்து எரநூறு முன்னூறு நானூறுன்னு எக்கச்சக்கமா போயட்ருந்துச்சு யாரு என்ன ஒன்னும் புரியாது இன்னுந் தெரியாது அந்த மாரி ஒரு ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள் அது ஆனா ரொம்பப் பெருசா ஆனா காலேஜ்லா எல்லா என்ஜாய் பண்ணவே இல்ல உண்மயா சொல்ணுனா ஆனா ஸ்கூல்தா
கூல்ல நெறையா வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கிறங்காட்டி படிப்புங்கிற ஒரு இது இருக்கிறங்காட்டி அதுக்குள்ளியே நம்ம இருப்போ அதனால வந்துட் விட்டு பெருசா நம்ம என்ஜாய் பண்ண வேண்டா சரி வெளில போனா நம்ம நல்லா பண்ணலா காலேஜ் ட்டிங் நீங்க ரொம்ப எதிர்பாத்தங்காட்டி அங்க கொஞ்சோ அமயாதங்காட்டி தா உங்களுக்கு கொஞ்சோ ஒரு இதாயிடுச்சு போல இருக்கு
ம் ம்
அதூ இல்லாம ஸ்கூலுன்னா எல்லாருமே லோக்கல்ல சேருவாங்க இல்லங்க நம்மளுக்கு கொஞ்சோ தெரியாத் ஒர் ஒரே எத்னா நடந்து போலா இல்ல ஏதாவது ஒண்ணு பகிர்ந்துக்கலா ஆனா இதே காலேஜுன்னா எல்லா ஊர்ல இருந்தும் வந்து சேருவாங்க இல்லயா அதனால கொஞ்சோ அந்த டிஸ்டன்ஸும் நமக்கு இருக்கில்லைங்க
கண்டிப்பா
கேக்குதுங்களா பேசறது
புர்ரிலிங் மேம்
இல்ல நா பேசறது கேக்குதுங்களா கேக்
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க
ச ஆ அதா அதாங்க அதனா நட்ப பத்தி பேசணுன்னா எவ்ளோ நாள் வேணா பேசலா எவ்ளோ நேர வேணா பேசிட்டே இருக்கலா அது ஒன் ஒரு பெரிய ஒரு ஒரு பொக்கிஷோ அது அ இந்த தலைப்புப் நல்ல ஒரு தலைப்பு பத்தி நீங்க நெறயா பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி தோழரே
ஓகே நன்றி மேடம் உங்களுக்கும் நன்றி மே கட் பண்ணிட்லாங்களா